வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கோ சாப்பாடல்லா முடுஞ்சா இனி தானா
சாப்பாடு ஆ முடுஞ்சு கேன் காலேல செஞ்சதா இப்போ மதியோ செய்லைங் காலிலிக்கு மதியத்துக்கே செஞ்சிருவே என்னங்
அ சாப்பிட முடிச்சா இல்ல சாப்பட போறீங்களா
நானுங்களா இன்னு இல்ல சாப்பிட போறே இனிமேட்டுத
அப்டியா மணி ஒன்ற மணி ஆ
நீங்க சாப்டீங்ளா இல்ல கொஞ்சோ டயடா இருந்துச்சி தூங்கிட்டே
தூங்கிட்டீங்களா
தூங்கிட்ட கொஞ்சோ நைட்டு திருவிழானால போன வாரத்துல மழ நல்ல மழ இப்ப மழ வர மாரி கிளைமேட்டிருக்கு அங்கியு மழைங்ளா
ஆமா பயங்கரமா இருக்கு மழ இடி மழ
இப்பங்களா
ஆமா இப்பங்க
கொஞ்ச அம்ச்சிவுடுங்க எங்களுக்கு
கண்டிபா ஒரு வாலி குடுத்துடுங்க நா அனுப்பி உட்ற வாளியில தொவையுமா இல்ல
ங்க இல்ல அதெல்லா பத்தாதுங்க
அப்ப அவ மழயிட்ட சொல்ற நீங்க நீ அவ்ங்க ஊருக்கு போன்ற செரியா
ஆ செரி
ம் இப்ப மத்தியம் பிரியாணி கோழி பிரியாணி ஆமா ஆமா
க்கன் ஆ சேரி சேரி
மன தெரிய கந்த ம் மத்தியானம் பிரியாணி காலையில பரோட்டா இடியாப்பம் சி இடியாப்பம் சொல்லல ஒட்டஅப்பம்
பு புரோட்டா செய்வீங்ளா
ஆ முன்னாடி வீட்ல செய்வாங்க நா செய்ய மாட்ட பெரியவங்க செய்வாங்க இப்ப வந்து எல்லாரு க கழியாதனால ஒடம்பு சரியிலாதனால எல்லாரு வந்து ஆட்ரு பண்றது செய்து குடுபாங்கல்ல சமயல்காரங்க
எப்பவுமே அந்த அந்த ஏன்னா நா அந்த ஊருக்கெலா வந்திருக்கே மோஸ்லி வந்து நான்வெஜ் இல்லாம இருக்க மாட்டாங்க அப்டிதன
ஆமா ஆமா கண்டிப்பா வாரத்துல அதா ஒரே ஒரு நாள் மட்டு சிக்கன் மட்டன் பீஃப்
இங்க அப்டி கடையாதுங்க வாரதுல ஒரு நாள் மட்டுதா சிக் கன் மட்டன் மீதி எல்லா நாளு வெஜ் தா
மீனு வாங்க மாட்டீங்ளா
ஆஹா எ நாதா எது செஞ்சாலு வாரத்துல ஒரு நாள் மட்டு்தா
எப்மாச்சு ஒருக்கா
ஆ எப்பாசு ஒர்க வா
எங்ளுக்கு எப்டினா மீன் இல்லாட்டா சாப்பாடு எரங்காது அந்த மாதிரி அதாவது வந்தப்ப ஒச் கொழம்பும்வப்போ பொறிக்கவு செய்வோ
செரி எதோ ஒரு மீன் கொழம்பு சொல்லுங்க
மீன் கொழம்பு ஆ வெளா வெறா மீன் கொழம்பு வெல மீன் கேள்வி பட்ருகீங்ளா
எந்த மீனுமே கேள்விபட்டதில்லங்க ஆத்து மீனு பாற மீனு
அதா நாங்க ஆத்து மீன்லா வாங்க மாட்டோ கடல் மீன் தா ஆமா கடல் மீன் தா வாங்குவோ ஆத்து மீன்லா வாங்க மாட்டோ
இல்ல எங் இங்க வந்து ஆ எதுமே கெடையாது ஆறுக அனாலு ஆத்து மீன் மட்டுந்தா
ஆ உங்ளுக் கடல் பக்கந்தான அதனால உங்ளுக்கு அது ஈஸியா கெடைக்கு
கடலோர பகுதினால ஈசிய கெடை ஆனா வந்து என்ன அப்டி இருக்கு
வெலையு அதிகமா இருக்குங்ளா
கொஞ்சொ அதிகமாதா இருக்கு அதிகமா இருக்கு
என்னங்க அப்றொ கொஞ்சொ கம்மியா கெடைக்காதுங்ளா
இல்ல க கெடைக்காது கம்மியா கெடைக்கன்னா இந்த சால இர்குல அந்த மாரிதா கெடைக்கு
செர் செ
ஒவ்வொரு க்ளைமெட்டுக்கு ஏத்த மாரி மீனு ரே சீசனுக்கு ஏத்த மாரி மீன் ரேட் வந்து ஏறு எறங்கு அந்த மாதிரி
எப்டி டெய்லியு பொருச்சுக்குவீங்ளா இல்ல டெய்லி கொழம்புச்சு
கொழம்பு வப்போ பொரிக்கவு செய்வோ இதுன மீன்க்கு வந்து தோவையணு தொவைஞ்சா பொரிக்கவு செய்வோ கொழம்பு வப்பொ கொஞ்ச மீன் தா அப்போ பொரிக்க மட்டு செய்வோ சி கறி மட்டு வப்போ கொழம்பு
அந்த ஸ்மெல்லு ஓவரா இருக்கு
ம் இல்ல அவுகளு திண்ணு பழகனனால அப்டி ஒன்னு தெரியல
ஐயோ என்ன என்னெக்காது ஒரு மாஸ்துல ஒரு டைம் எதாது ரெண்டு டைம் செய் எவ்ரு தந்தா அந்தம் பொறிக்கிறது அந்த கொழம்பு வாசம்லா வந்ததுனா வெளியே ஓடிருவ நானு சமைக்க மாட்டெ
நீங்க சாப்ட்டு பழக்க இல்லாதனால உங்ளுக்கு அப்டி தெரியுது முனாடி பழகிட்டுனு வைங்ளே அதுக்கு ருசி வாயில தெரிஞ்சுட்டு வைங்ளே அத தின்னாம உடமாட் எங்க
அதா அதா எங்ளுக்கு நான்வெஜ்ஜ விட வெஜ் தா புடிக்கு மொதல அதுவெ அப்டி இது வந்து நெறையாவே என்னங்
எங்ளு வெஜ்ஜோட நான்வெஜ் நல்ல பிடிக்கு
நல்லது அ ரொம்பவு எடுத்துக் கூடாதல்ல இங்க காய் எல்லா இதுமே காயிதம் காய் கொழம்புதா அதிகம் ஆ கருவாட்டு கொழம்பு வாரத்துல ஒரு நாள் என்னைக்கா வாயன் இந்த வாரொ வச்சன்னா அடுத்த வாரந்த இனி அப்டி
அப்டி சேரி சே கருவாட்ட நாங்க அவ்ளவ எடுக்க மாட்டோ எப்பமாச்சு ஒருக்கா அதுலயு வந்து அந்த கருவாட் எட்த்து கொழம்பு வைக்காம கருவாட வாங்கி பொறுச்ட்டு சோறு
ஓ அந்த நீங்க இருக்கிற ஊரு நா வந்து ஒரு ஒரு பத்து நாள் இருந்தே எ கூட காலேஜ் மென் படுச்ச பொண்ணு
ஆ சொல்லுங்க கே கேக்குது சொல்லுங்க
இங்க வந்து ஒரு பத்து நாள் இருந்தே செம்மயா இருந்தது தாமர கொளொ அந்த சுற்றுலா பயணி எ எங்க பாத்தாலு இ இயற்கை கண் இ கிறிஸ்டின் கோயில் இந்து கோயில் அதிகமா இருக்கும் அப்படிதானங்
ஆமா ஆமா
அப்புறம் வந்து பீச்சுக்கெல்லாம் கூட்டிட்டு போனாங்க
பீ இங்க பா முக்காவாசி வந்து பீச்சுக்கு தான் போணும் எங்க வெளியில டூர் போனும்னா பீச்சு பீச்
ஆ உம் அப்புறம் இந்த இது ஆ அது இல்லாத அந்த தாமரை இதெல்லாம் நெறைய இருக்கும்
ஆமா ஆமா தாமரக்கொளம் நீங்க சொன்னீங்கல்ல
உம் அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு அதனால இந்த ஊரு எனக்கு ரொம்ப வரவே மனசில்ல அழுதுட்டு வரும்போது இந்த ஊரு விட்டுட்டு வரம் போது உங்குளுக்கு அது பழகிருக்கும்
ஆமா எங்குளுக்கு இப்ப எப்பிடி இங்க இருக்கிறது எங்க வெளியூர்ல வந்திருக்கனு தோணு
ஆ கொல்லிமலைல வந்திருக்கீங்க வேற ஊருக்கெல்லாம் போயிருக்கீங்களா
இல்ல இல்ல வந்ததுல்ல
வேற ஊருக்குல்லாம் போயிருக்கீங்களா
இல்ல இல்ல போனதே இல்ல
அங்க அந்த ஊர்லயேதா இருக்கீங்களா
ஆம ஆமா
எங்கயும் டூர் எல்லாம் அந்த மாரி போமாட்டீங்களா
டூர் எப்பமாச்சு ஒருக்கா அது போயி பல வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் கிட்ட இருக்கும் அஞ்சு ஆறு வருஷம் கிட்ட இருக்கும் போயி
என்ன
இப்ப டூர் போயி அஞ்சு ஆறு வருஷம் கிட்ட இருக்கும்
ம் செரி செரி
டூர் எங்க போறது ஊட்டி கொடைக்கானல் தான் அந்த மாதிரிதான் போறது
உம் சாப்பாடு வந்து ஓ அந்த குழம்பு மீன் குழம்பு ரசம் சாப்பாடுங்களா
ஆமா ஆமா
எதாவது டிப்ரெண்டா எதாவது சமைக்கிறது இந்தா சொல்லு
ஆ டிஃப்ரெண்டானா வந்து காய்கறி இருக்குல்ல பீன்ஸ் எல்லாம் இருக்கும்ல்ல கூட கூட்டுக்கு அத வச்சு தொவர மட்டும் வப்போம் தொவர தெரியும்ல
தொவரணா
தொவரணா ஸஃபா இந்த பீன்ஸ் தொவர அந்த மாதிரி அது எப்பிடி வெக்கணும் ஃபஸ்ட்டு பீன்ஸ் பீன்ஸா வெண்டைக்காவ எது வேணுனாலு வெக்கலா அந்த தொவரைக்கு பீட்ரூட் எடுத்துக்கலாம் மொதல்ல வந்து
ஆ
மொதல்ல பீன்ஸ் எல்லாம் அரிஞ்சுவச்சிட்டு சட்டிய வந்து அடுப்புல வச்சுட்டு அதுல வந்து கொஞ்சோ கேஸ் ஆமா பீன்ஸ்க
ஆ
எ தொவரத்துல பீன்ஸ் தொவர வெக்கந்தா பீன்ஸ் வெக்கலாம் முட்டைக்கோஸ் வெக்கலாம் பீட்ரூட் வெக்கலாம் ஆ பீட்ரூட் எல்லாம் வந்து அரிஞ்சு போட்டதோட கொஞ்சோ சீவி போட்டா நல்லா இருக்கும்
சேர் சேரிங்க
அது எப்டின்னா சும்மா ஒரு ச சட்டிய மட்டு அடுப்புல வச்சுட்டு கொஞ்சோ எண்ணெ சட்டி காஞ்சொன்னே எண்ணெய ஊத்தி அப்புறோ வந்து கொஞ்சோ கடுகு காஞ்ச மொளகு தெரியுமா
ஆ
காஞ்ச மொளகு கொஞ்சோ கருவேப்புல
ம்
போட்டு கொஞ்சோ உழுந்து வந்து போடலானா போடலா இல்லாட்டி வேண்டா வெள்ள உழுந்து இருக்குல்ல அத அத போட்டு கொஞ்சோ நல்ல வசக்கிட்டு அப்புற வந்து அந்த பீன்ஸ் வந்து நம்ம அரிஞ்சு வச்சிருக்கோல அந்த பீன்ஸ அப்டி தட்டி கூட கொஞ்சோ கூட ஃபூல் பல்லாரி கொஞ்சோ கொஞ்சோ போடலா நெறையா வேண்டா கொஞ்சோ போல கொஞ்சோ போல அவ் அதையு காட்டி நல்ல கிண்டி வசிக்கி உப்பு போட்டு கிண்டி வசக்கி அதை கொஞ்சோ தண்ணி விட்டு வேக வைக்கணு இந்த சட்டிலே வேக வச்சுட்டு அப் அப்புறோ அங்க வந்து தேங்கா திருவி வச்சிருப்போம்ல கொஞ்சோனு தேங்கா நெறையா தேங்க மட்டு போதும்னா கொஞ்சோ போல எல்லாமே கொஞ்சந்தா கொஞ்சோகுள்ள தேங்கா அது வந்து பீன்ஸ் இருக்குல்ல அதுக்கு தகுந்த மாரி
ம்
தேங்க எடுத்து அப்றோ வந்து கொஞ்சோ மஞ்ச பொடி ஓ ஒரு வா ஒரு காஞ்ச வத்தலு சீரகோ ஒரு பரன் பூண்டு ஒரே ஒரு பூண்டு ஒரு பூண்டுதா பெரிய புண்ல வந்து ஒரு பல் பூண்டுனு சொல்லுவாங்ல்ல
ஆ ஆ
அத போட்டு ஒரு லைட்ட பல்ஸ்ல போட்டு அடிக்கணு பல்ஸ்ல போட்டு அடிச்சு அப்டியே கொஞ்சோ துரு துரு தா இருக்கு தேங்கா
ஆமா
அத வந்து அந்த பீன்ஸ் வெந்திருக்கும்ல அந்த பீன்ஸ்ல போட்டு தண்ணி பீன்ஸ்ல தண்ணி நிக்க கூடாது சில பீன்ஸ்ல போட் ட்டு தட்டிட்டு அ அந்த அரப்பு தட்டி கிண்டி அந்த அரப்பு வாசன போறது வரைக்கு கிண்டி எடுத்தா போது
ம் இதுக்கு பேர் என்ன சொன்னீங்க
தொவரம் தொவரம்
தொவரம்
ஓ தொவரம் சொல்லுவாங்க கூட்டுன் சொல்லுவாங்க
சேர் சேரிங் ஆனா அந்த ஊர் சைட்ல எல்லாமே டிஃப்ரெண்டா தா பண்ணுவீங்க சாப்பாடு எல்லாமே ஆ
ஆ
புதுசு புதுசாக டிஷ்ஷு செய்வீங்க
ஆமா ஆமா
வேற ஏதா சமையல் இந்த ம் இந்த முறுக்கு ம் அந்த மாரி ஏத ஏத செய்ன் இன்ஸ்டன்டா மாவு மிக்சியில போட்டு அறைக்கற மாரி ஏதோ சொல்லித்தாங்க
நா முறுக்கல்ல நாங்க வீட்டுல செய்ய மாட்டோ அந்த பத்திரி சொல்லுவான்லா சுக்கப்பம் சொல்லுவாங்க தெரியுமா
எது
சுக்க போன்ஞ்னு பத்ரி பத்ரின் சொல்லுவாங்க
தெரியாதுங்க இதல்லா
யா எனக்கு அப்டி சொல்லன்னு தெரியலே
செரி சொல்லுங்க நானு தெரிஞ்சிக்கிற அத
ஆனா எனக்கு செய்யக்கூடிய பக்குவ தெரியாது அத வந்து வீட்ல உள்ள பெரியவங்க தா செய்வாங்க அது பன் அ வீட்ல பண்டன் செய்ன்னா அந்த மாரி தா செய்வாங்க அது அச்சப்போ அதல்லா பண்வாங்க நம்மோ அவ்ங்க செய்து வச்சா நம்ளுக் சாப்ட மட்டுதா தெரியு
எல்லாரு பக்கோ அதே தா
எதுமே செய்ய போ மாட்டோ
உளுந்தங்கஞ்சி எல்லா செய்வீங்ளா
ஆ அ அதெல்லா எனக்கு செய்யதெரியாது வீட்ல பெரியவங்க செய்வாங்க நம்ளுக்கு அதெல்லா செய்ய தெரியாது சேரி தோழி உங்களட்ட பேசனது ரொம்ப மகிழ்ச்சியாருக்கு சே அடுத்த கால்ல பேஸ்லா சரியா நன்றி அப்ப
ம்